ஆ வணக்கம்மா எப்படி இரு க்ற
நல்லாக்கிறமா நீங்கோ
ஆ நல்லாக்கிரமா சாப்ட்டியா
சாப்ட்டமா நீங்கோ
ஆ கா சாப்ட்டமா என்ன செஞ்ச தெரிமா இன்னிக்கு களி ஆ வேர்கட்ல சட்னியு செஞ்சே கோதுமக்களி எல்லா ராமா கோதுமக்களி வேணுன்னு கேட்டாங்க சுட சுட நல்லா கோதுமக்களி கிண்டிட்டு கறி கறி எல்லா கறி கொழம் நல்லா இருக்குனுவாங்க எங்கீட்ல எப்வுமே ஒரு டிஃப்ரெண்ட்டு சட்னி தான் கேப்பாங்கொ அதுக்கு அந்த வேர்கட்ல சட்னினா ரொம்ப உயிரு எங்க வீட்டுகாருக் க்கு நல்லா சாப்டுவாரத நல்லா அது அரைச்சு கொத்துட்டேனா ஆமாங்க நல்லா சாப்டுவாங்க வேர்க்கட்ல சட்னினா அவ் இ்வளோ விரும்பி சப்டுவாங்க போங்க
உம் நீங்க எப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறீங்களா வேர்க கலர் சட்னி
பா எப்டியு அவிங்கிட்ட சொல் டுங்களா ஒன்னுல்ல அஹ் வேற்கட்ல ஒரு கால் இல்ல இப்போ அஞ்ஜு பேர் ஆறு பேர் வீட்லிர் க்குறாங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்துக்கங்க கால் கிலோன இல்ல நூறு நூத்தி அம்பது எடுத்துக்குங்களே தேங்கா வேணுன்னா தே தேங்கா வேணுன்னா வச்சுக்கலா இல்லன்னா வேண்டா தேங்கா ஒரு ஆப்ஷன் தா ஓகேங்களா வேர்க் கல்லய நல்லா வருத்துருங்க வருப்பட்ணு நல்லா வருப்படணு அது வருபட்டு ஆர வெக் கெனு இந்த மாரி செஞ்ஜிங்கன்னா டேஸ்ட் நல்லாருக்கும் நீங்க லைட்டா வரத்துட்டு ஒடனே ஸ் சுட சுட அரச்சுட்டிங்கன்னா ஒருமாரி பச்ச வாசனையோட டேஸ்ட் நல்லாருக்காது நல்லா வருத்துட் ட்டு ஆர போட்ருங்க அது நீங்க சாப்ட்டு பாத்துனா மொறு மொறு முறுன்னு வரு அந்த டேஸ்ட்ல இருக்குணு அந்த கலக் காக்கொட்ட நல்லா பெர்சு பெர்சா பாத் து வாங்கி வெச்சுக்குங்க அது வர்ச்சி வச்க்கிறீங்களா நல்லா வருறுத்துட்டு ஆற போட்ருங்க ஃபேனுங் கீழ வச்சிருங்ளே கொஞ்சோ அப்டே ஆறிடு ஓகேங்களா அப்பறோ கொஞ்ச நேர அத தோல் எடுத்துட்டு தோல் வேணுனா உங்குள்க்கு அப்டே கூட போட்லா
ஆஹ் ஆஹ் அது சொல்லிக்கிறாங்க தோல்து போட்டு அரக்கி சொல்லிகிறாங் பெங்ளூர்லெக்கும்மோது சொல்லுவாங்கொ
ம்மா அது கலரே வந்து அழகாவரு அந்த கலரே வந்து ஒர் மாரி அஹ் பரவூன் கலர்ல நல்லா சூப்பர் வரு டேஸ்ட்டு நல்லாருக்கு அப்டி நீங் செஞ்சு பாருங்ளே ஆமா தோல் நீக்கிட்டா ஒரு மாரி ஆஹ்
தோலோட இது பண்ணா நல்லது அரக்கிலா மின்னலா நாங்க டெஸ் டு தள்ளிருவோ அது வந்து எங்க எங்க அண்ணனோட மாம்னார் சொன்னது தோளோட அர்ச்சா நல்லதுமா அதலா கொட்டக்கூடாது அதல்லா நல்லது சாப்பல்லா அதலா ஒண்ணுல்ல நீங் ஏ அப்டிதா பண்றதா நாங்கோ ஆமாங்பா அப்பிடிதா கொட்டிர்நா அப்டியலால்ல இத் தோல் வொரா ஆடுது அப்டின்னாங்கொ
ஆஹ் இங்கு பாருங்கொ தோலிருக்குதில்லிங்ளா அது என்னா பண்ணு நல்லா வருத்துட் டூ தோல நல்லா வர் துட்டு நீங்க வானீ அப்டே போட்ணு சூப்பராருக்கு அது நீங்க அப்படியே போட்டுட் டு ஆஹ் காஞ்ச மொளஹா ஒரு நாலு காஞ்ச மொள கா ரெண்டு பச்ச மொளகா
குண்டு மொளகாவா இல்ல நீட்டு மொளகாவா காஞ்ச மொளகா
ட்டு மொளகா கூட போடுங்க குண்டு மொளகா கூடபோட்லா நல்லாதாருக் ஒ
இல்லல்ல குண்டு போலகா போட்டா நல்லா காரமாக்கு அதுக் கேட்ட
கண்டிப்பா கண்டிப்பா போடுங்க அதல்லா ஒன்னு ப்ரெச்ன கெட் எது ஆஹ் யாரோ பசங்க பேசிட்டே இருக்க மாரி இருக்கு இல்லங்க
இல்லங்க நாங்க இங்க வெளியேக்கறோனா ஒரு வேள அது ப இதாக்கு
ஓ வாக்கிங் போய்ட்டிருக்கீங்களா
ஆஹ்
சேரி சேரி சேரி அதா பசங்க பேசி ஆமாங்க பசங்க கத்திட்டே இரு க்கர மாரி கேக்குதுங்க
இப்ப நா ரூம் உள்ள வன்ட்டிக்குறீங்களா அனா எப்டி
ஆஹ் இப்ப ஓகேங்க கொஞ்ச கம்முனு தாங்க இரு ஆஹ் இது நல்லாருக்கு இப்டியேருங்க அதுதாங்க அஅந்த வேர்கட்ல சட்னி எதுல விட்ட
குண்டு மொளகாவா நீட்டு மா
மொளகாவா ஓகே இது நல்ல கொஷின் தா இப்ப உங்களுக்கு குண்டு மொளகா ஆல்ரெட் டி அந்த காரோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்யோ தான இப்டி போட்டா இந்த காரொ வருன்றது அப்ப அதுவு போட்டுக்குங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிச்சுன்னா அதுவு போட்டுக்குங்க நல்லாதா இருக்கு அதுவு நல்லாதா இருக்கு க பச்ச மொளகா ஒண்ணு போட்டுக்குங்க ஓகேங்களா சின்ன த்து இஞ்சி சின்ன தொண்டதிகமால்லா இரு க்க கூடாது ஒரு வாசனிக்காக தா அது போடுறோ சின்ன துண்டு இஞ்சி எதுனால போட்டுக்குறோ வேர்க்கடல அஹ் காஞ்ச மொளகா பச்ச மொளகா கா ச மொளகா பச் ச்ச மொளகா ஒரு துண்டு இஞ்சி இனோன் வந்து ஆ பூண்டு பூண்டு ஒரு ரெண்டே ரெண் டுங்க பூண்டு அதிகமா போடவே கூடாது பூண்டு ஸ்மெல்லு வந்து பயங் தினமு வரோ அதுனால ரெண்டே ரெண்டு பூண்டு ஓகேங்ளா அப்புற அப்புறோ வந்து ஆ கொஞ்சமா ஒரு சின்ன கை ஒரு நெல்லி கா சைஸ் ஒ சின்ன நெல்லிக்கா இருக் இல்லிங்ளா அந்தள புளிப் போட்டுக் கொஞ்சோ
உம்
ளி ஒரு வெங்காயத்த கட் பண்ணி போட்டுக்கோங்க இவ்ளோத்தையு போட்டுங்க கொஞ்சமா கொத்தமில்லி இவ்ளோத்தியு போட்டு நல்லா மி ஸ்சில அரச்சாலு செரி நல்லா அந்த அம்மி கல் இருக்குலீங்ளா அம்மிக்கல்ல நீங்க அற ஆம் அ ஆமாங் கா அம்மிக் கல்ல அரச்சி கெட்டி சட்னி எடுத்து தாளிப்பே இல்லாத சாப் புல்லாங்க நீங்க தாளிச்சத விட தாளிக்காம எடுத்து அப் பே அப்டே கூட நீங்கா அம்மிக் கல்ல றிங்ளா அரைச்சிட்டு அப்டே சாப்டுங்ளே என்னா சூப்பராக்கோ தெரியுங்ளா பா செம டேஸ்ட்டா இருக்கோங்க மாங்க அதுக்கு சுட சோறுக் சாப் புல்லா நெய் உட்டுனு சாப்புல்லா ஆ நல்லா எப்டி சொல்றதுங்க கல்லக்கா சட்னி எல்லாத்துக்கும் சாப்புட்லாங்க தோச இட்லி சப்பாத்தி எல்லா த்துக்கு அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க அந்த டேஸ்ட் செம டேஸ்ட்டா இருக்குங்க வாய் ஊருது நா உங்ககிட்ட சொல்ல சொல்ல
எனக்கு ஏற்கனே கேசரி சொல்லவே ஊறிச்சுங்க எங்க அண்ணி இப்ப நீங்க வேற சட்னி சொல்றீங்களா உன்னும் ஷாக் ஆயிடுச்சு ஏற்கனே எங்கண்ணி சொல்லிச்சு நெய்யு என்னது இது செஞ் தரன்னு கேச ரி அதே எனக்கு அன்னைக்கு வாய் ஊறிட் ச்சுங்க ஆனா நீங்க கூட செய்வீங்களா கேசரி எல்லா
ஆ சூப்பரா செய்வேங்க நானு இன்னொரு கால்ல கண்டிப்பா உங்களுக்கு கேச சரி எப்டி செய்றது உங்க அண்ணிய விட பெஸ்ட்டா செஞ்சுக் காட்டுற பாருங்க நானு சூப்பரா செய்வேங்க நல்ல கலர் கொண்டு வருவ எனக்கு வந்து அன்னாசி பழத் தோட ஃபே அந்த ஃபிளேவர் கொ செய்யுறது ரொம்ப புடிக்குங்க அது ரொம்ப விரும்பி சாப்டுவேன் ரொம்
அதெல்லாம் பே பேங்களூர் சைட் தாங்க ரொம்ப பேமஸ் அதெல்லா அங்கதா நா இங்கெல்லா அவ்ளோ சாப்ட்டதில்லங்க நா பேங்களூர் தா அதிகமா சாப்ட்டதே எங்க மாமா சம டே ஸ்வீட் எல்லா அவ்ளோ பக்காவா
ஆ ஆ ஆ அக்கா ஓஹோ அப்டியா செரி
ம் சூப்பரா செய்வாரு எங்க மாமா பயங்கரமா கோ அப்டியே சம டேஸ்ட்டு அந்த நெய்யி
ஆ
அந்தல்லா நா நெறைய ஸ்வீட் தாங்க சாப்டுவே கா ரொல்லா அவ்ளோவ் இல்ல அவாய்ட்டு ஸ்வீட் தா அதிகமா சாப்டுவனா அது கே எங்க மாமா அப்ப நா எங்க அக்கா வீட்ல கூடொ பாயாஸ் தோ குலோப் ஜாமுனு இல்லாட்டி இது அந்தந்த புத்தஞ்சந்துன் சொல்லுவாங்க முஸ்லிம்து அது சூப்பரா செய்வாங்கோ ஆ அது வந்து செ அது வந்து அரிசி ஒடச்சி செய்வாங்கோ
ஓ பீ பியர் நீன்னு வாங்களே அது ங்களா பீர் நீனுவாங்களே பாயச மாரி ஓ செரி செரி செரி செரி
ஒருரோரு தகவ ஒரு இது சொல்
ஆமாங்க பீர்னி சூப்பப்பா செய்வாங்க பயங்கரமா இருக்கும் நா கூட பாய் கடைக்கு போய் பாய் ட்டு கல்யாணத்துக்கு போயிட்டனா பிரியாணி எங்கருந்து தான் அவ்ளோ மோப் புடிக்குவானே பெறகு அவ்ளோ புடிக்குங்க அந்த பிரியாணி அது பாஸ் ஃபுயிர் சீரக ரைஸ்ல உப்மா செஞ்சா புடிக்காது எனக்கு சீரக சம்பா ரஸ் செய்ற பிரியாணி வந்து அல்ட்டிமேட்டா இருக்கோங்க நல் நல்லா மனசார சாப்புட்டு பீர்னி சாப்புட்டு அந்த பீர்னி லாஸ்ட் ஃபைனல் டச் ச்சு அதுல தாங்க
நா பிரியாணி சாப்புட்றேனோ இல்லையேங்க பஸ்ட்டு ஸ்வீட் உள்ள போயிருங்க ஏன்னா நா ஒரு ஸ்வீட் பைத்தியோ இந்த பிரியாணி கறி எல்லா கூட எனக்கு அவாய்ட் தா பஸ்ட்டு எனக்கு ஸ்வீட்டு நா ரொம்ப ஸ்வீட் அதிகமா தா அப்ப கூட எனக்கு சுகர் லெவல் கம்மிதாங்க லோ பீப்பீ லோ சுகர் தாங்க ப்ளட் டெஸ்ட்ல கூட எனக்கு சொல்றது ஐ எல்லா சொல்றது அது ஆ நா அச்சுத்தள்னுதாங்கக்குறே நேத்து கூட எங்க அண்ணி எங்க அண்ணி வெல்லோ கொண்ட தந்தாங்கோ எங்க வீட்ல பத் நா ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்ட்டேங்க ஆ லட்டு செம டேஸ்ட்டா இருந்துச்சு இன்னிக்கு கூட மதியம் எடுத்துன்னு போய்ட்டுருந்த ஒரு ஒன்ற மணிக்கோ சாப் ப்புட்டு வந்து லட்ட தாங்க சாப்னேருந்த
சூப்பருங்க சாப்டுங்க சாப்டுங்க எங்க அக்கா க்கு ஞாபக வருதுங்க எனக்கூட லட்ட ஆட்ர்ரு பண்ணி வச்சுக்குவாங்க ஜிலேபி ஆட்ர்ரு பண்ணி வச்சுக்குவாங்கோவோ திருட்டுத்தனமா நறைய சாப் ப்டுவாங்க அவளுக்கு வந்து லோ ஷுகர் லோ பீப்பீ எல்லா லோ ஹப்பர் த தைராய்டு கூட லோ எல்லாமே லோவா இருக்கறதுனால் தால நல்லா சாப்டுவாங்க ஆமா சேம் நீங்க அதுதா நீங்க சொல்லம் போது எனக்கு அவ ஞாபகதா வந்துச்சு அவ கூட லட்டு பையித்தியங்க லட்டு சாப்டுவா ஜிலேபி சாப்டுவா என்னா புடிக்குமோஸ்
ஜிலேபில அந்த பால் கோவா ஒன்னுஸ் சம்ம டேஸ்ட்டுங்க எங்க அண்ண முர் லி அண்ண ஒரு டைம் வாய்ணு வந்தாரு நா சொன்ன அண்ணா ரொம்ப நாள் ஆச் சி இந்த ஸ்வீட் சாப்ட்டு இந்த ஸ்வீட்னா எனக்கு ரொம்போ புடிக்குணான்ட்டு அப்ப எங்க அண்ணி இல்ல அவுங்கொ வெளிய போய்ட்ருந்தாங்கோ நா சாப்ட்ட நல்லா இந்த்ச் டேஸ்ட்டா இந்த்ச்சி அப்ப நா சொல்லிர்ந்த ஸ்வீட்னாவே எனக் கு ரொம்ப புடிக்குன்ணான்ட்டு
ஏனா அவரே ஒரு ஸ்வீட் பைத்தியந்தா
நா ஸ்வீட்டல்லா அடிச் தள்றதானே
ஆ ஆ சாப்டுங்க சாப்டுங்க ஒலகத்துல பொறந்ததே வந்து நம்ம சாப் புர்றத்துக்காகதாங்க
அது பெங்காலிலேல்லா ஸ்டஃப் பண்ணிக்குவா பாரு பால்கோவா உன்னு டேஸ்ட்டுங்க இனிக் கூடோ பாருங்க வேல உட்டு வந்த வந்து வக்காந்துர்ந்த போரட் சிச்சேன்ட்டு மெடிக்கலுக் போன அங்க ஒரு ஸ்வீட் வாய்னு வந்த சாக்லேட்டு அது அப்பறொ ஒரு கே க் வாய்னு வந்த எங்க அக்கா பைய பாத்தா அவனுக் தெரியாம மறச் சி பேகுல வெச்சே அந்த ஸ் ஸ்வீட்டு் இத பிரிச்சே எங்க அப் பா ஒண்ணு எங்க அம்மா எங்க அக்காங்களுக்கெல்லா த பிரிக்கெற்துலயே செரியா போய்ருது
ஆமாங்க இங்க பாருங்க நீங்க என்ன பண்றீங்க ஃபஸ்ட்ட ஒண்ணு நீங்க தள்ளிடுங்க உள்ள ஓகேங்களா நீங்க ரெண்டே எடுத்துருந்து அவங்களு கொஞ்ச கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துருங்க நம்ள சாப்ட்ட மாரிக்கு
அப்ப ஆனா அப்ப கூட நா கேட்க மாச்சேச்சன்
ஆமாங்க சூப்பருங்க அப்படித்தாங்க
காலில சாப்பல்லா ஒரு ங்க ஒண்டர்ர மணிக்கு புரோனி ஒண்ணு வாங்கனே மறச்ச இஷ்டம் ப்பங்க
அவ்வளோதாங்க மறைச்சு வைங்க டிஃபன் பாக்ஸ்ல வச்சுன்னு போங்க
அம்மா அம்மா பாக்குவாங்க எப்பவுமே சாப்பாடு வந்து அம்மா தா போறது அம்மா எனக்கு மேல எனக்குன்னா ஊருக்குமே மோட்டை கட்டி வச்சிருவாங்க யாருக்க காட்டவ
ஆ அது என்ன தா பாச அவங்க மேல மட்டு அப்டி வச்சுன்னுக்குகாங்க தெரியலங்க எங்க தங்கச்சி மேல தான்ங்க எங்க அம்மா மக்கு உயரேயச்சின்னு அது என்னாத்துக்கு தா அப்டி வச்சிருக்காங்க நாங்கல்லா வீட்ல இருப்போ எங்க மேலலா கூட அவ்ள பாசக்காது எங்க பாப்பா வரலன்னே பாப்பா வரலியே பாப்பா வரலியா பாப்பா வரலியா அவமேலியா தாங்க இருக்கு நஜமா நல்லா கேட்டது மா எங்கள மட்டுந்தா த்த இல்ல அவளும் சரி ந எளை மும் தான் வாங்க அப்ப வெளைக்குதா வாங்கனு எங்க கேட்டா இல்லடி அவளே நோயாளி அவ்ள்
அப்டிதாங்க நாங்களோ கொஞ்ச வீ வீக்குங்க எப்பமே ஒன்னு தெரிஞ்சுக்குங்க நீங்க சொல் க்றியோ பெரியவங்கன்னு ஆனா லா்ட பொறவங்களுக் எவ்ளோ வீக் கேக்குதுன்னு எங்களுக்கு
ஆமாங்க அது கரெக்ட் தா அ சொல்லுவாங்க சரிங்க அடுத்த கால்ல கண்டிப்பா இணைய்வோங்க நன் றிங்க
சரிங்க வக்கிட்டுமாங்க அவுங்க